ஹலோ
ஹலோ
ஹாய் சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர்
ஆ சிஸ்டர் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ உங் பசங்கலா எப்டியிருக்காங்க நல்லா இருக்காங்க ஆ இப்பதா சாப்ட்டோ நீங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு சிஸ்டர்
என்ன சமயல் சிஸ்டர்
புரியில என்ன சொல்றீங்க
என்ன சமையல் இன்னைக்கு
நாங்க வந்து இன்னைக்கு அ இது ஆ அதென்னா சா இது சிக்கன் நீங்க
சிக்கன் தா சிஸ்டர் நாங்களு
ம் இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறீங்க
நீங்க சொல்லுங்க சிஸ்டர் நீங்களே ஆரம்பிங்க
அ இன்னைக்கு வந்து நாம்ம ஹா ஹெல்த் உடம்பை பத்தி பேசலா ஆரோக்கியமா சாப்பிடுறத பத்தி பேசலா
ஆ ஓகே
உம் நீங்க என்ன உங்க பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமா செஞ்சு குடுப்பீங்க
நாங்க வந்து க்ராகி அந்த மாத்ரி அந் இது ராகில வந்து டிஃப்ரெண்ட்டா செஞ்சா தா சாப்டுவா
அப்டியா உம் எப்டி செய்வீங்க
கூழ் கூழ் மாரி செஞ்சு குடுக்கலா பாலூத்தி ஸ்வீட்டா செஞ்சு குடுக்கணு அதுமே அப்பதா ஸ் சாப்டுவான்
ஹ
ம் ஆ
வேற பயிர் வகைகளல்லா செய்ய மாட்டீகளா சுண்டல் அந்த மாரி
ஆ சுண்டல்லா சாப்டுவான் சுண்டல் அந்த மாரில்லா சாப்டுவான் செய்ய மாட்ட எப்பயாச்சுந்தா செய்றது ஆ அந்த இது சுண்டல்லா வெள்ள சுண்டல்லா வந்து கிரேவி இது பண்ணம்போதா அது அவிக்கறது அப்பன்னு தனியா எடுத்து கொஞ்சொ குடுக்கறது அதுவு தாளிக்கல்லா மாட்டா இதாதா குடுத்தர்றது தாளி க்காமயே நல்லா இருக்குன்னு சாப்ட்ருவான்
வேறென்ன டிஷ் செய்வீங்க ஹெல்தியா
ஹெல்தியா பேன் கேக்கு அந்த மாரி கோதும மாவு முட்ட அந்த இது ஸ்வீட்டு அந்த இது பேன் கேக் மாரி ஊத்தி குடுத்தா சாப்டுவான்
ஆ ம் நானு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வெச்சு கட்லெட் மாரி செஞ்சு குடுப்போ நாங்க
ம்
அப்றோ வந்து நாங்களு பேன் கேக் செஞ்சு குடுப்போ நட்ஸ்ல்லா போ ட்டு நாங்க எ மெ ஸ்மூதி மாரி செஞ்சு குடுப்போ இந்த மாரி ஹெல்தியா குடுப்போ இப்போ உள்ள பசங்கல்லா வந்து ஹெல் தியா குடுக்கறது வந்து டேஸ்ட்டா குடுத்தாதா சா
ம் அது உண்ம அது டேஸ் ட்டா இருக்கணு ஸ்வீட்டாவு இருக்கணு அவுங்களுக்கு
ம்
அவுங்களுக்கு புடிச்ச மாரி இருக்கணு அந்த இதெல்லா
ஆமா
அப்பதா அந்த இத எடுத்துக்கறாங்க
ஆமா
இல்லனா வந்து அந்த இத வந்து அவாய்ட் பண்ணிறாங்க அதே மாரி அந்த இது செ சாப்பறாங்கன்னு அந்தன்னைக்கு நம்ம செஞ்சு குடுத்துட்டு சேரி நம்ம அடுத்த நாளு சாப்டுவாங்க நம்ம அத செஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணி செஞ்சு வெச்சோமாக்கு அது அப்டியே இருக்கு அப்டி இருக்கு வேண்டா எனக்கு புடிக்கல எனக்கு இந்த டேஸ்ட்டு புடிக்கல வேணா வெச்சு
வேற எதாவது பாத்து செஞ்சு குடுப்பேனாரு
ம் டெய்லி ஒவ்வொரு டிஷ்ஷா அவுங்களுக்குனே ஒன்னு கண்டுபிடிக்கனு வேண்டிதா இருக்கு
ஆ
ரெகுலரா சாப்பன்னு அது ஹெல்தியெல்லா கெடையாது அதுலயுமே பிரெட் கேப்பாங்க பிரெட் டோஸ்ட்டு கேப்பாங்க அதுல சீனி போடுறோ பிரெட்டுமே மைதா பிரெட்டு் ஆ இதுமே அன்ஹெல் திதா இருந்தாலு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரம்போது கேக்கறாங்கங்கும்போது நம்ம என்ன செ ய்யறது வேற வழியே இல்லாம அத செய்ய வேண்டிதா இருக்கு அததா வந்து ரெகுலரா சாப்ட்ணுனா அதுதா ரெகுலர் அதுனா போது அது சுகர் சேக்றோ அதுமே இதுதா அன்ஹெல்த்தியாதா இருக்கு எப்ப நம்ம ஹெல்த் த்தியா அத நம்ம ஆக்கணுனு நெனச்சா அந்த இத வந்து ஹெல்தியானத ஃபுல்லா அவாய்ட் பண்ணிறாங்க அன்ஹெல்த்தியா எது இருக்கோ அததா கேக்கறாங்க அன்ஹெல்த்தி டிஷ் தா மெயினா கேக்குறாங்க தெரியாத வயசுல சாப்ட் ருதுங்க தெரிஞ்சுருச்சுனா வெவரொ தெரிஞ்சுச்சுன்னா எனக்கு அந்த டிஷ்ஷு வேண்டா அந்த இதே தொட மாட்றாங்க
இப்ப வந்து பிள்ளைங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா டெய்லி ஒரு பயர் வகைகள ஸ்நாக்ஸா கொடுங்க புள்ளைங்களுக் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்லா ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல ஒரு எக்கு எக்கு வந்து ட்டையா அவுச்சு குடுங்க ஃப்ரூட்ச கட் பண்ணி சேலட் மாரி குடுங்க டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து சாப்புட வைங்க அப்டினு
ம் ம் சாப்பிட வைங்கன்னு சொல்றாங்க சொல்றாங்க நம்ம ஏ பையன் சுத்தமா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லா பசங்களு சாப்டுவாங்க ஃரூட்ஸ்ஸு ஏம் பையன பொறுத்த வரைக்கு அந்த ரூட்ஸ் பக்கமே போ மாட்டா அவன சாப்டு ட்ரை பண்றா இருந்தால்மே அவனுக்கு வாமிட் வந்துருது அவனுக்கு உள்ளக போய்ட்டு அது திருப்பி வாமிட்டாதா வெளிய வருது ஐஸ்கிரீமாவுமே செஞ்சு வச்சு குடுத்து பாத்துட்டே அவுனுக்கு அந்த இது வந்து உமட் வாமிட் எடுத்துறா அப்டி வாமிட் எடுத்துறா
ஆ
அதனால வந்து ஃப்ரூட்ஸு சாப்ட மாட்றா நட் ஸு சாப்ட மாட்றா நட்ஸ்ல இப்பதா கொஞ்சொ முந்திரி சாப்புறா
ம்
இப்பதா கொஞ்சொ கொஞ்சமா அவ்க இந்த முந்திரி சாப்பிட்றா வேற எந்த நட்ஸுமே சாப்ட மாட்டா நம்ம வேற எதாச்சு டிஃப்ரெண்ட் டா வந்து செஞ்சு குடுப்போனா வந்து செஞ்சோ அத பூட்ஸ் மாரி செய்யணுனு யூடியூப்ல பாத்தா அதுவு செஞ்சு வச்சுட்டே பால்ல மி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா ஒரு நா குடுச்சிட்டு அடுத்தனா நீ எனக்கு வேண்டா அந்த பாலு நல்லாவே இல்ல எனக்கு இது புடிக்கல அந்த டேஸ்ட்டு எனக் கடைல இர்ந்து பூஸ்ட் வாங்கி போட்டு குடு ஹார்லிக்ஸ் வாங்கி போட்டு குடு அப்டிங்குறா அப்டி கேட்டு வாங் குடிக்கிறா ஆ
ம் பிள்ளைங்களுக்குலா நம்ம அப்டி குடுக்கவே கூடாதா வீட்லே நாம வந்து இப்ப பீட்ரூட்ட வந்து அரச்சு வச்சுட்டு பீட்ரூட்ல வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுட்டு அது மாரி வந்து ஆப்பில வந்து அறுத்து அத வந்து பொடி காய வச்சு பொடி பண்ணி வச்சுட்டு அந்த மாரி எதாவது ஒரு மால்ட் மாரி ரெடி பண்ணி அததா நம்ம பால்ல போட்டு குடுக்கணுமா இந்த மாரி கடைல விக்கிறதெல்லா நம்ம வாங்கி குடுக்கவே கூடாதா
ஏன்னா அதுவே பழகிட்டு இத இத வந்து குடிக்கவே மாட்றா அந்த ஃப்ரூட்ஸ் இத இப்ப நா வந்து அந்த பாக்கெட் இதுதா வாங்கி இப்ப மிக்ஸ் பண்ணியே குடுக்கணுன்ருக்கே நா அத ரெடிமேடு விக்கிறாங்கல்ல ஹோம்மேடா செஞ்சு அந்த இத வாங் தா வாங்கி மிக்ஸ் பண்ணி இவனுக் குடுக்கணு ஆ நானுமே இது வாங்கிட்டு வந்த ஸ்டால் போட்ருந்தாங்க ஊர்ல அங்கயுமே வந்து இது ஹெல்த் இது வித்தாங்க ஹெல்த் மிக்ஸ் அதுல கம்பு திண கேப்ப புளி ஏலக்கா நெறய வய் ட்டு மக்கானா இது எல்லா போட்டது அது அவனுக்கு செட் ஆக்ல ஆ லூஸ் மோஷனா போக ஆரம்பிச்சிருச்சு
ஆ
ரொம்ப போக ஆரம்பிச்சிச்சா ஃப்ரெண்டுட்ட ஃபர்ஸ்ட் டைம் குடுத்தப்ப செரி வேற எதுதா சாப்ட்ட இவனுக்கு ஒத்துக்கலனு நெனைச்சிட்டு நானு இது பண்ணிட்ட
அப்படியா
செகண்ட் டைம் அத மிக்ஸ் பண்ணி குடுக்குறே அந்த அன்னைக்கு மிக்ஸ் அந்தன்னைக்கு சாப்ட்ட அன்னைக்குமே அந்த மாரி போது
அப்படியா
என்னதா பண்றது
ம் அதுதா நம்ம வந்து அதெல்லா வாங்கி இந்த த் நெய் சாமை அப்படின் சொல்றதெல்லா நம்ம என்ன பண்ணணு வாங் கி அத வந்து நம்ம வந்து பொங்கல் ஒரு ஒரு ரெசிபியு வந்து ஒன் ஒன்னு செய்றாக இப்ப திணை வாங்கி திணைல பொங்கல் செய்றாக அந்த மாரி நம்ம வந்து தனித்தனியா வாங்கி செஞ்சு குடுக்கலா அந்த மாரி ஒத்துக்கிறாத பிள்ளைங்களுக்கு எல்லா மில்லட் ஸ்மே சேந்து அரச்சு நம்ம பொடி பண்ணி குடுக்குறது செட்டாவலனா நம்ம ஒன்னு வாங்கி அத வந்து நம்ம வந்து தனித்தனியா செஞ்சு அது செட் ஆகுதாங்கறத பாத்துட்டு அதுக்கப்பறமா நம்ம அத பண்ணி் குடுக்கலா
ஆவு அப்டி சொல்றீங்ளா ஒனும் அத சாப்டுவானா என்னன் தெரியாது
நம்ம அது அது வந்து நம்ம ஆன்லைன்ல பாத் தா நல்ல டிஃப்ரெண்டா ரெசிபிஸ் வருது நம்ம அத பாக்கணு வெஜ் வெஜிடபிள்ஸா நல்லா போட்டு கேரட்டு அ பட்டாணி இந்த மாரில்லா போட்டு நம்ம வந்து நல்லா பொங்கல் மாரி செஞ்சா அது நல்லா டேஸ்ட்டாருக்கு
அவனுக்கா வெஜிடபிளு சாப்ட மாட்டா வெஜிடபிள வந்து கேரட் சாப்டுவா அதுவு குட்டியா அது அதுவு ஸ்லைஸா இருக்கணு அந்த கேரட்டு் மெல்லிஸா இருக்கணு
நம்ம வந்து இந்த மாரி டேஸ்ட்டா பண்ணி குடுக்கு போது அது நல்லா டேஸ்ட்டாவு இருக்கு நல்லாவு சாப்டுவாங்க பிள்ளைங்க
ம்
ம் வேற என்ன நீங்க வந்து கொழந்தைங்களுகெல் லா ஸ்நாக்ஸ்ல ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு இப்ப நீங்க குடுப்பீங்க
ஸ்நாக்ஸுக்கு வந்து எந்த நல்லதுமே கொண்டே போமாட்டா பாக்கெட் ஐட்டம் தா வாங்குவா இப்ப அந்த பாக்கெட் ஐட்ட உட சொல்லி ட்ட அது சாப்டறதுல்ல அதுக்கு பதிலா என்ன பண்றா இப்ப பாக்கெட் இது ஜூஸா அந்த ஜூஸ் மட்டு விடவே மாட்றா வீட்ல ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்க மாட்றா இந்த பாக்ஸ் இது இதுல விக்குல டென்ருபி இது கடைலல்லா பத்ருபா ஆ
மேங்கோ மேங்கோ ஜூஸா
ம் அந்த மாரி டிஃப்ரெண்டா அந்த கலர்கல ஆரஞ்ச் ஜூஸு மேங்கோ ஜூஸுன் இந்த பத்ரூபாய்க்கு விக்குல
அ
பத்துருவா பாட்டில்ல
அ அதுலா நீங்க ஸ்ட்ரிக்டா கொழந்தைங்களுக் குடுக்கவே கூடாது. அதுலல்லா அதிகப்படியான ஃபுட் கலர் சேக்கறாங்க அது கெமிக்கல்.
கெமிக்கல் அதிகமா இருக்கு அதுஸ் குடு க்க கூடாது சாப்பிடக் கூடாதுன்னு டெய்லி சொல்லதா செய்றே. அது சாப்ட இது லேஸ் ஐட்டோ குக்குரோ அந்த இதுகள கொஞ்சோ அவாய்ட் பண்ணிட்டா அந்த இது இப்ப இல்ல. அந்த இது சாப்பறதில்ல. பாக்கெட் ஐட்டோ இப்ப இந்த ஜூஸ் ஐட்டோ ஆரமிச்ட்டா முன்னா எடைல உட ஸ்டாப் பண்ணிர்ந்தா இப்ப மறுவடியு இவ என்ன பண்றா எனக்கு தெரியாம வாங்கி சாப்ட்டு போய்றா குடிச்சுட்றா‌ நா அலோ பண்ண மாட்றேன்டு. ஆ அப்பிடி பண்ணிர்றா காசு வாங்கிட்டு போயி அங்
எங்கிமே டெய்லி வந் து ஃப்ரு இது வெஜிடெபிள்ஸ வந்து இந்த குக்கும்பர் இதெல்லாம் போட்டு கேரட் பிடிக்குன் சொன்னிங்கல கேரட் போட்டு ஒரு சாலட் மாரி அவுனுக் குடுங்க.
அத சாப்படவே மாட்டா. நம்ம இதுலயுமே சான்வெஜ் வாங் குடுக்குறோல்ல
சாலாஸ்ல்லா நெறையா போட்டு சேட் மசாலாஸு போட்டு குடுத்தா நல்லா டேஸ்ட்டாருக்கு அது.
டேஸ்டா இருந்தாலுமே அந்த இத ஒவ்வொன்னா பொறக்கி எடுத்து வெச்சுருவா. அதைய எது புடிக்கலையோ அத ஒவ்வொன்னா பொறுக்கி எடுத்து வெச்சிருவா. ஒரு இது இருக்க கூடாது அவனுக்கு அத நம் பொறக்கி எடுத்து குடுக்கணு மெனக்கெட்டு அத எடுக்கணு.
அப்பிடியா?
இது பண்றா அததா நம்ம எதுமே தெரியாம அரைச்சு ஊத் அததா நா என்ன பண்ண இப்ப பிரியாணிமே இப்ப ஸ் செஞ்சாலுமே அதல தக்காளி, வெங்காயம், புதினா, மல்லி, பச் பச்ச மோளகா எல்லாத்தைமே வந்து தயிரு எல்லாத்தையு ஒன்னா அரைச்சு ஊத்தி இப்ப நா பிரியாணி பண்ணிர்றது. ச
அப்படியா?
நம்ம ஒன்னு இருக்க கூடாது அந்த இதலா.
இப்ப உள்ள புள்ளைங்கல்லா அப்பிடிதா பண்ணதாங்க ஆனா செல பிள்ளைங்கள்லா அவுங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கனா ஸ் அந்த மா ரி ஆரம்பத்லியே இந்த மாரி வெஜிடபிள்ஸ்லா குடுத்து பழக்கப்படுத்திர்றாங்க சின்ன புள்ளைல சிக்ஸ் மந்த்துலந்தே ஸ்டாட் பண்ணிர்றாங்க.
சாப்ட்டா சௌசௌ சாப்புடுவா சொர க்கா சாப்புடுவா அந்த நீர்க்காய் ஃபுல்லா சாப்புடுவா கெழங்கு கெழங்குன்னு கொ எடுத்து எடுத்து சாப்ட்ருவா. நானு அத ஃபுல்லா நெறையா போட்டுதா குடுப்பே காலி ஃபிளவர் என்ன பண்ணுவே சிக்ஸ்டி ஃபை மாரி ப்போ ஃபிரை பண்ணி குடுப்பே அதுலா சாப்ட்டுட்ருந்தா இப் ப அதுல்லா ச உட்டுட்டா காலிஃபிளவர் சிக்ஸ்டி ஃபைவ் மாரி செஞ்சு குடுத்தா அதுவு சாப்பறதில்ல. இது இது சௌ சௌவு சொரக்கா இதுகல்லா வந்து எடுத்தெடுத் து சாப்புடுவா இப்ப அதயு உட்டுட்டா விவர தெரிஞ்சதுலந்து அந்த இத ஃபுல்லா உட்டுட்டா. முன்னாடி எல்லா கெழங்குன்னு எடுத்து சாப்புடுவா பொட்டேட்டோ வா ஐ பொட்டேட்டோ பொட்டேட்டோன் எடுத்து சாப்புடுவா. இப்ப அந்த உருளக்கெழங்குமே இப்ப சாப்புட்றது வுட்டுட்டா சரி நல்லது சந்தோஷ்
ஆமா இப்ப கொழந்தைகளுக்கு இந்த மார் நல்லது குடுக்கு ஒரு கொடுக்கலன் நெனச்சாலே அதுக சாப்பிட மாட்டேங்கிதுங்க